வணக்கங்க ஹலோ
ஆ வணக்கங்க எப்டி இருக்கீங்க
ம் நல்லா இருக்கேங்க, நீங்க எப்டி இருக்கீங்க?
ம் நல்லாருக்காங்க சாப்ட்டிங்களா
இன்னு இல்லங்க இனிமேதா சாப்புட்ணு
ம் ரெடி பண்ணிட்டாங்களா இல்ல பண்ணனுமா
இல்ல இன்னைக்கு வந்து கடை சாப்பாடுதா போல
ம், ஓகே ஓகேங்க சரிங்க ஓ எப்டி நீங்க மட்டு சாப்டுவிங்களா இல்ல பக்கத்தில எல்லா ரிலேஷன்ஸ் எல்லா ஒன்னா சேந்து சாப்டுவீங்களா
இல்ல இல்ல இல்ல நாங்கதா அம்மா வந்து கால்ல வச்ச கொழம்பு இருந்துச்சுனா அது சாப்ட்டுப்பாங்க அவங்களுக்கு வந்து கட சாப்பாடு செட் ஆகாது அப்பா வந்து புரோட்டோ அந்த மாரி சாப்டுவாரு என எனக்கு சிக்கன் ரைஸ் வேணுமா பரோட்டா வேணுமானு கேட்டாரு அன்னைக்கிதா சிக்கன் ரைஸ் சாப்ட்டே ஒரு மாரி இருந்துச்சு பரோட் டாவே வாங்கிட்டுவாங்க
ஆ பரோட்டாவு ஒண்ணு சப்ட்டாலே வயிறு ரொம்
ஆமா தெகட்டிக்கு அதுக்கு முன்ன மூஞ்சில அடிச்சாப்ல
அது குருமா வேற ஊத்திட்டா சொல்லவே வேண்டா, ம்
அப்டியே தெகட்ட தெகட்ட சாப்ட்டா ஒரு மாரி ஒமட்ற மாரியே ஆகிரு
ஆமா ஆமா தேங்கானாலே கொமட்டறதுதா
அதா எப்பயுமே வீட்டு சாப்பாடுதா நம்ம கட சாப்பாட கட சாப்பாடுங்குறோ கடை சாப்பாடுக்கு வீட்டு சாப்பாடுக்கு ஈடு எதுவுமே அதா அதா அதும் இந்த சாப்பாடு ரைஸ் தா
ம் வீட்ல எல்லா பரோட்டா செய்வாங்ளா
ஆஹ அந்த மாரியெல்லா செய்யமாட்டங்க சப்பாத்தி பூரிதா
ஓகே ஓகே, நான்லா ட்ரை பண்ணியிருக்கே ஆனா கடை இது மாரி வந்ததே கடையாது ஒரு நாள் கூட
ஆ ஆ அது என்னவோ
அடிக்கிறாங்க அவங்க நல்லா போட்டு நமக்கு அந்த மாரி அடிக்கிறதுக்கு எடம் இல்லையே நானு கட் பண்ணி கட் பண்ணி சுத்தி போடுவே அ நீட் நீட்டமா கட் பண்ணிடுவ தரட்டிட்டு எண்ண நல்லா தடவி விட்டுட்டு சுத்துவ எப்பயாச்சி கொஞ்சமாச்சி கொஞ்ச ரிப் ரிப்பண் ரிப்பண வரும் பாக்குறே ம் அப்பயும் ஒட்டிட்டு அடம்புடிச்சிட்டு வரவே வராது
அதே அந்த நம்ம சமைக்கிற திட்டலயே கொஞ்சமா அப்டியே அடிக்கற மாரி கொஞ்ச அடிச்சு போடவேண்டிது தான
அது தா அந்த தெரட்டுறது கொஞ்ச சின்னதா இருக்கு அந்த மாவு தெரட்டுறது அதுல கொஞ்சோ வர்றதில்ல
ம்
அவரு ட்ரை பண்ணிட்டாரு ஒரு தடவ அப்பயு வரல சரி வர்றத சாப் ட்லா விடுமா அப்படின்ட்டாரு
எங்க அம்மா வந்து இந்த சப்பாத்தி பூரியிலா போடுவாங்க அது மட்டு தா அதுவே மாவு என்ன அடி அடி ப்பாங்க ராக்ல போ அந்த கிச்சன் அந்த திட்டல வச்சுக்கிட்டு ஹலோ ஹலோ ஹலோ ஹலோ ஹலோ
கேக்கிலையா
இப்பகைகுதா கேக்குது ஏன் என்னாச்சு
தெர்லையே சிக்னல் கட்டாகுதா மிடில்ல
தெரிலைங்ளே வாய்ஸ் அப்பப்போ ஆ இப்ப நல்லாவே இப்ப நல்லாவே கேக்குது அப்போ வாய்ஸ்சு ஃப்ரீ ஆயிடுச்சு
ஆ இப்பயு உங்க வாய்ஸ் கேக்குது என்னோட வாய்ஸ் மட்டு கேக்கல
ஆ ஆ ஆ
நீங்க எப்டி மைதா யூஸ் பண்ணி செய்வீங்களா பூரி இல்ல கோதுமைையிலயே செய்வீங்களா
ரெண்டுமே சேந்து கொஞ்சமா அதுவும் கலந்துப்பாங்களா தெரியல
ம் ம் எங்க மம்மி எதன்னா அரைச்சு குடுப்பாங்க கோதும
ம்
அதுல கோதும மூக்கடல அந்த தானிய வகையல்லா இருக் கில்லையா அதெல்லா மிக்ஸ் பண்ணி போட்டு அரைச்சு குடுப்பாங்க
ம்
அப்டி செஞ்சா ஹெல்தி அப்டின்னுட்டு அந்த மாரி செஞ்சரது
ஆ நாங்க பூ நா அம் வீட்ல பூரி செஞ்சாலே நானு அம்மாவு வேளாண்டுக்கிட்டே இருப்போ அந்த மாவு பேசையறது நா நா பேசய்ற நீ பேசய்ற எனக்கு சொல்லுவோமா அப்றோ நல்லா ஒன்னு இந்த ஆ நின்னு இது பண்ற மாருந்தா கிச்சன்ல பண்ணிப்பாங்க இல்லன்னா வந்து ஒரு எடத்த சுத்த பண்ணி அதுல போட்டு அடிச்சுக்கிட்டு இருந்து நா அங்க தூக்கி போட்டுக்கிட்டு நா தூக்கி போட்டு அம்மா
விளையாடிட்டுருப் பபீங்க ஜாலியா ம்
அம்மாவு நானு ரொம்ப ரொம்ப க்ளோஸு
ஓ ஓகே ஓகே நீங்கதா ஒரே பொண்ணுன்றனால
ஆம்மா ம் ஒரு வாட்டி என்ன பண்ணாங்க பெரியமா
ம் ம்
அக்காக்கு வயசயிடுச்சு அ கல்யாணோ பண்ற வயசாயிடுச்சு இருந்தா லு அவங்களுக்கு கோஞ்சோ இதா இருக்குமில்ல அவங்களுக்குன்னு ஒரு லைஃப் செட்டல்ன்னு அத லைஃப் செட்டல் ஆயிடுச்சுன்னா நம்ம கொஞ்சோ நிம்மதியா இருக்கலா
ஆ அ
என்ன என்ட்ட என்ன சொன்னாங்க சீக்கிரமா கல்யாணம் பண்ணிட்டு போங்கடி எப்பா உங்களை நெனைச்சு நெனைச்சே நாங்க ஊக்கி போயிருவோம்மாட் டாக்கே அப்டின்னாங்களா எங்க அப்பா இருந்துகிட்டு எ மேல கை போட்டுகிட்டு ஏன் அப்டி எ இப்டி சொல்ற புள்ளைங்க இருந்தாதா வீட்டுல டே ஆமா அப்டினுட்டு எனக்கு முத்தங்குடுத்தாங்களா ஆமா நானு எங்க அம்மாவு ரொம்ப க்ளோஸ் எங்க அம்மா நா இல்லன்னா ரொம்ப கஷ்டப்படு என்னான்னா அண்ணன்னியு அவ்வளவா பேசுறது ஆனா பாசோ அவ மேலதா அதிகோ இருந்தாலு நம்ம கூட தானே அதிக டைம்ஸ்
ஆமா ஆமா வீட்டுல ம் இருக்கறது நம்மதா
ஆமா கஷ்டம்னாலு நம்மிட்ட தான் சொல்லுவாங்க
ஆ
அம்மா எல்லா நா போயிச்சுன்னா ரொம்ப சோ சேடா இருக்கு ஃபீல் பண்ணங்கனதுக்கு ஆமா அப்டின்னு
எங்க வீட்டு்ல அப்டிதா எ தங்கச்சி
ம்
கல்யாணமே பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு இருந்தா
ம் ம்
அப்புறமா எங்க அம்மா அப்பா எல்லா கெஞ்சி கெஞ்சி அத கொறைக்கி பேசிட்டாங்க
ஆ
அப்பயுமே ம்ஹூம் நா வீட்ட விட்டு போறே அப்டின்ட்டு ஹாஸ்டல்லல்லா புக் பண்ணிட்டாங்க மேடம்
ஆ ஏ கல்யாணோ வேணாங்கறாங்க
அவங்களுக்கு வந்து பியரு ஆ எப்டி நா சமாளிப்பே எப்டி நா போய் வாழுவே அப்டின்ட்டு
ம்
அதனால எனக்கு வேண்டவே வேண்டா அப்டின்னு ஒத்த கால்ல நின்னுட்ருந்தாங்க ஆனா ஒரு பைய பாத்துட்டுதா இதெல்லா நடந்தது
ம் ம்
அப்புறமா தா தெரியுது அவங்க பேர்டே மந்த் வரவோ கரெக்டா ஒன் இயர் ஆகுது ஜூலை தா பர்டே மன்த் ஃபர்ஸ்ட்டு டேவே ஜூலை ஃபஸ்டே வந்தது அன்னைக்கெல்லா புது ட்ரெஸ்ஸே போட்ல மேடம் அ பழைய ட்ரெஸ் போட்டு ட்டு ம் அவ்ங்க வீட்டுக்கு போய் பேசுறீங்களா இல்லையா அப்டின் ட்டுது இது என்னடா அதிசயமா இருக்கு அப்டின்னு நா ஸ்கூல்ல இருக்க எங்க அம்மா கால் பண்றாங்க ஸ்கூல்ல அ ஏ இங்க பார்ரி உங்க தங்கச்சி கேக்குறா இந்த மாரி பேசுறீங்ளா இல்லயான்னு கேக் க்குறா இல்லன்னா எங்கன்னா போய்டுவாலா கோச்சுப்பாலா இல்லன்னா அவளே போயிடுவாலா மாப்ள வீட்டுக்கு அப்டின்னு என்னம்மா சொல்ற அதிசயமா இருக்கு அப்டின்னு அவுங்கிட்ட பிடிக்கல நா கல்யாண பண்ணிக்க மாட் சொல்ட்டு இப்ப இப்டி சொன்னா யாருமா அக்செப்ட் பண்ணிப்பான்னு கேட்ட நானு அங்க ஃபோன் பண்ணா இல்லம்மா நாங்க வேற ஊர்ல ஒர் பொண்ணு முடிச்சுட்டோ அப்டின்ட்டாங்க
அ
ஐயோயோ என்னடா இது புதுசா இருக்கே அப்டின்ட்டு அப்பதா பாத்து பத்து நாள் தா ஆவு
ம்
அதுக்குள்ள இந்த மெரி சொன்னது எங்களுக்கு ஷாக் ஆயிடுச்சி
ஏ வேணா சொல்லிட்டு திடீர் ஒரு மாற்றம்
அவுங்களுக்கு அப்பதா வந்து அந்த ஃபீலிங்ஸே தெரிஞ்சிருக்கு மூஞ்ச கூட பாக்கலா மேடம் போட்டோ அனுப்பி அனுப்பி விடுவ நா வேணுனே டெலிட் பண்ணி டெலிட் பண்ட்டு அப்றோமா சேர்ச் பண்ணி ஏதோ வச்சு பாத்துருக்காங்க போல
அ
எல்ல இல்ல யாருகிட்டயாச்சு சஜ்ஜஸன் கேட்டாங்ளா என்னன் தெரில
அ
அப்றோமா ஓகே சொன்னது அவ கிட்ட கெஞ்சாத குறைக்கு பேசி ஆ இல்லங்க எங்க தங்கச்சி நல்ல பொண்ணு அவ நல்லபடியா இரு ப்பா அப்டி இப்டின்னு சொல்லி பேசி
ம்
அந்த பொண்ணு கிட்ட அப்றோமா தா தெரிஞ்சிச்சு அவுங்க பொண்ணு வீட்ல என்னாட் இர்க்காங்க இவரு வந்து வெளிய ஒர் க் பண்றாரு அ மில்ட்ரி இல்ல போலீஸு இல்ல அதுக்கு மேல ஒரு ஜாப் அது
ம்
அங்க ஒர்க் பண்றதுனால உங்களுக்கு குடிக்கிற பழக்கோ இருக் கா சிகரெட் பிடிக்கிற பழக்கோ இருக்கானது இவுங்களுக்கு புடிக்கணு
ம்
அந்த பொண்ணு வேணான்ட்டு இங்க வந்துட்டாங்க அவ்ளோதா அவுள கல்யாணோ பண்ணி அனுப்புறதுக்குள்ள எங்களுக்கு போது போதுனு ஆயிட்டு
ம்
அதா ஒவ்வொருத்தர் வீட்ல ஒவ்வொரு ஸ்டோரி அது
ஆம்மாம்மா
ம் இப்போ பொண்ணே இருக்கிற வீட்ல இன்னு எவ்ளோ கஷ்டோ அப்பா அம்மா தனியா தான இருக்குணு
ஆமா
ம்
ஒரு பைய இருந்து ஒங்க கூடயே ந்துகிட்டு கூட ஆளு ம் அதா இருக்குங்கள
ஆமா அதனாலயே நாங்க எப்பயாச்சீ லீவோ இல்ல எதனா ரொம்ப நாள் லீவ் டைம்ல ல்லா வந்துட்டு வந்துட்டு போயிடுவோ
ம்
அப்பதா கொஞ்சோ அவுங்களுக்கு ரிலாக்ஸா இருக்கு
ம்
ம் ம்
இருந்தாலு அவுங்களுக்கு ஒரு புள்ளங்கிற ஏக்கோ இருக்கும்ல
ஆமா எங்க அப்பா ல்லா சின்ன வயசுல இருந்தே சொல்ட்ருக்காரு அது என்ன பாத்தா சொல்லுவாரு ம் நா எல்லா வால் வேலையு பண்ணுவேனம் பையனா பொறக்க வேண்டியது பொண்ணா பொறந்துட்டு எல்லாத்தியு பண்ணிட்டு இருக்கு பாரு அப்டின்னு வாரு
ம்மா
அவருக்கு அதேதா இப்ப வரைக்குமே செரி பேரங்களாச்சி பொறக்குன் பாத்தாரு பொறந்தது பேத்தீங்களே பொறந்துச்சி
மூணு ஜென்ரேஷனா எங்க அம்மா எங்க சித் தி அடுத்து நா எ தங்கச்சி எனக்கு ரெண்டு பொண்ணே
ம்
இப்பதா வெயிட்டிங் லிஸ்டுல இருக்கு என்ன பண்ண போறாங்க தெரியல
ம்
ம் கடவுள் தா குடுக்கணு
அதா
ம் எல்லா சொல்லுவாங்க நீங்கல்லா புண்ணிய படிச்சிருக்கீங்க அதா பொண்ணே பொறந்திருக்கு அப்டின்னுவாங்க
கண்டிப்பா ஆமா ஆமா
இங்க ஆமான்றாங்க
சேரிங்க நம்ம இன்னொரு கால்ல பேசலாங்களா
ஆ சேரிங்க
ஆ ஓகே
உம்